வணக்கம் தோ
ஆ வணக்கம்
ஆ
சொல்லு வேர டாபிக் பத்திகிர்
ஆ பேசலாம் தோழி எனக்கு வேற ஏதாவ் புதுசா பேஸ்
சேரி வீ ஹ ஏ எவ்ளோ வெயிட் இருக்கீங்க நீங்க
வெயிட்டா எதுக்கு தோழி
சும்மா சொல்லுங் கில
அப்ராகஸ்மெண்டா செவன்டி சிக்ஸ் இருப்பேன்
செவன்டி சிக்ஸ் ம் சேரி சேரி
ஆ ஒரே ஒரு பாப்பா
ஒரே ஒரு பாப்பா ஓகே ஓ
ம்
ஆ ஆ நா வந்து பிப்டி நைய்னு இப்போ வந்து ஃபஸ்ட் இருந்தது வந்து ஒன் நாட் ஃபோர்
ஓ ப்பா
பண்ணிதா வந்து எனக்கு இது பண்ணாங்க
ம் ஆனா தோழி நிஜமாவே மூணும் ஆ ஆப்ரேஷன் பண்றதுக்கு எவ்ளோ செலவாயிருக்கு
செலவாயிருக்கு பட் வந்து என்னோட ஹெல்த் த்து எப்ப பாத்தாலு நெஞ்சு வலி நெஞ்சுலின்னு படுத்துட்டு இருந்தா நல்லாவா இருக் இப்போ வீட்டுல அது ஹாஸ்பிட்டலுக்கு அது வரும் வீக்லி வீக்லி இசிஜி ஸ்கேனிங் ஹார்ட் ஸ்கேனிங் ஹார்ட்ல ஏதாது ப்ராப்ளமா அப்பிடின் சொல்லிட்டு அதுக்கு அதுக்கெல்லா செலவு பாக்கறது பாத்தா அது வந்து எனக்கு ஃபிப்டி தௌசண்வோட முடிஞ்சுச்சி ஸ்கே இது போட்ட இன்சூர ஆக்சுலி அந்த ஃவைவ் லாக் ஆச்சி அது வேற விஷ்யோ அது வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டதுனால எனக் க்கு வந்து தவறு ஆயிடுச்சி அதனால ப்ராப்ளம் இல்லாம போயிடுச்சி இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவுடு குடுத் த்ததா இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியு ஆக்சுலி அந்த அளவுக்கு இது அந்த ஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன் பெரிய ஆப்ரேஷன் ஆக்சுலி எனக்கு இது
இது வந்து ஹெல்த் இஷ்யூ அந்த மாரி எதுவு வராது
எனக்கு இப்ப இந்த த்ரீ இயர்ஸ் ஒரு ப்ராப்ளம் இல்ல பட் ஸ்டார்டிங்லயே வந்து அவுங்க குடுத்ததெல்லா ஃபாலோ பண்ணியிரு போன அதனால மட்டு கொஞ்சோ வீக் ஆயிட்டே நா அப்ப மட்டு அந்த சி லாஸ் த்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி சிக்ஸ் மன்த் அப்போ வந்து அவுங்க சொன்னத ஃபாலோ பண்ணாம விட்டுட்டே அதுக்கப்புறோ மறுபடி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறோ ஓகே ஆகிட்டே வீ ரொம்ப வீக் ஆயிட்டே அ எங்க போனாலு தொப்பு தொப்புன்னு விழுந் து மயக்கம் போட் ட் உழுந்துருவ அந்த அளவுக்கு வீக்கா இருந்த இப்ப த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கு ஆயிடுச்சு இப்ப எல்லா ஓகே
அதுதா போக போக செட் ஆயிடு தோழி நெஜமாவே போவப் போவ செட் ஆயிடு
எனக்கு அப்ப ஒடம்பு இருந்தப்ப நடக்க முடியாது அது மூச்சு வாங்கு ஒக்காந்தா எந்திரிக்க முடியாது யாராவது ஏதாவ வந் து அது எடு இது எடு அது பண்ணு இப்பல்லா நா டக்குன்னு யாராவது யா யார் என்ன கேட்டாலோ அவுங்களே இதா இருந்தா கூட நா போய் டக்குன்னு எந்துருச்சு போய் ட தண்ணி மோந்து கொடுப்பே எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நா இப்ப செய்வே அந்த அளவுக்கு ஒடம்பு எவ்ளோ ப்ரீயா இருக்கு என்னவா இந்த வாக்குக்கு ன்னு அந்த எக்ஸைஸ் மட்டு தா பண்ண மாட்டே எனக்கே ஃபீல் ஆகுது நா பண்ண மாட்டேங்கிறே தப் பு தப்பு செய்ற அப்டிங்ற மாரி மனசுக்குள்ள உருத்திட்டே இரு டாக்டர் சொல்லீட்டே இரு ப்பாங்க எக்சசைஸ் பண்ணு ஏதாவது பண்ணு வாக்கிங் போ ஒரு ஆப் அவர் மட்டுந்தான ரொம்ப கூட சொல்ல அப்டின் டாக் சொல்லுவாங் பட் என்ன அது மட்டு என்னால கர எனக் செரி யாராவது கூட இருக்கணு யாராவது
இல்ல தோழி இல்ல இல்ல கரெக்ட்டு தா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஏன்னா நம்ம வந்து அ இப்ப நம்ம தனியா இருக்கறனால நம்ம வெளிய போறப்ப கூட ஒருத்தவங்க பேச்சு தொணைக்கு இருந்துட்டு ந்தாங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம ரெகுலரா அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோ
பக்கத்து வீட்ல இருக்காங்கன்னா அவுங்க வந்து என்னோட இதுக்கு சரி தாங்க மாட்டாங்க ஹஸ்பண்டுக்கு ஃபைவ் டேஸ் ஒர்க் க்கு அவர் வந்து அவரோட ரொட்டீன் என்னன்னா மார்னிங்கு போர் ஓ கிளோக் பைவ் ஓ கிளாக் தா தூங்குவாங்க சோ டென் தேர்டி லெவன்க்குதா எந்திரிப் ப்பாங்க அவுங்களுக்கு ஃகாபி குடிச்சிட் ட்டு அவங் காஃபி குடிச்சுட்டு மறுபடியு அந்த ஆ ஆக்சுலி வந்துட்டு ஒர்க் பன்ற இடத்துல வந்து கொஞ்சோ பிரஸ்ஷர் இருக்கறனால மறுபடியு காஃபி குடிச்சுட்டு கொஞ்ச நேரோ ஒர்க் பாத்துட்டு சாப்டுட்டு ஆ அவர்க்கு வந் டயடாவவே இருக்கு வேணா நைட் ஒர்க ஃபுல்லா பாத்துட்டு இருக் காங்கல்ல சும்மா டயடா இருக்கு அ அப்புறோ ஒரு கொஞ்ச நேரந்தா அதுக்கப்புறோ மறுபிடியு மூணு மணிக்கு மறுபிடியு தூங்குவாங்க மூணு டூ ஃபைவ் அஞ்சு மணிக்கு தூங்குவாங்க அஞ்சுமணி வரிக்கு தூங்குவாங்க மறுபிடியு அஞ்சுமணிக்கு வோ க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மார்னிங் இவ அவரோட ரொட்டீன் இப்பிடி போயிட்டுக்கு சோ என்கூட வந்து ஏ கூட வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது த் அவ்டோ அவரோட டைம் த நீ என்னோட டைம் தான இவ போயிட்டானா இவ செவனோஓ கிளாக் த்தோ விளாடிட்டு வர உள்ள மூனேகால்க்கு வந்தனா போயிட்டானா எனக்கு வந்துட்டு பக்கத்துல இருக்கிறாங்க அவங்களோட மைண்ட் செட்ப்பே வேற ஆக்சுலி நா என்னோட டிரெஸ்ஸிங் சென் சென்ஸே வேற அவுங்க டிரெஸிங் ஆக்சுலி அவுங்க நைட்டி எங்க எடுத்தாலு நைட்டி போட்டு இந்த துப்புட்டா போட்டு வந்து ருவாங்க நா பேன்ஸ் செ இது நைட் த்தா போட்டுருப்ப வாஃப் பேண்ட்ஷட் அந்த மாரிதா பனியன் டிஷர்ட் அந்த மாரி போட்டிருப்பே என்னோட இதே வேற என்னோட இருக்குன்னு அவுங்க அவுங்களுக்கு ஒடம்பு இருக்குது கொஞ்சோ பக்கதுல இருக்கிறவங்களுக்கெல்லா அவுங்க என்னோடய இருக்கு நடக்க முடியாது மெதுவா தா நடப்பே அப்பிடிம்பாங்க எல்லாத்துக் ப்புமே ஒரு இது இருக்
இல்ல இல்ல தோழி நானு இதே மாரிதா நீங்க சொல்ற மாரிதா ஆனா நானு முதல்ல இந்த மாரி பிளான் பண்ணே நியரஸ்ட் அவுங்க கூட போகலா அப்பிடின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணே ஆனா பஸ்ட் பஸ்ட் எனக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட் முதல இருந்தே இருக்கு மேரேஜ்கு முன்னாடி இருந்தே இப்பலா இல்ல மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே நா வந் இது இந்த மாரி வாக்கிங் போறது எக்சஸ் பண்றது இதெல்லா வந்து என்னோட பிரண்ட்ஸ் ஓட நா வச்சிருந்தே அதுப்புறோ மேரேஜ் ஆக கொஞ்ச நாள் விட்டுட்டே திரும்ப வந்து பாப்பா பொறந்து கை கொழந்தையா இருக்கிறப்ப எங்க ஹவுஸ் ஓனர் அ மருமக அவுங்க போனாங்க அவுங்க கூட பார்க்குக்கு போனாங்களா அந்த டயத்துல நா அவுங்க வாக்கிங் போறேன்னு சொன்னாங்களா சரி அப்பின்னா ஃப்ரீயா இருக்கு நானு கூட சேந்து வரவான்னு கேட்டே வாப்பா பேசிக்கிட்டே போலா அப்பிடின் சொல்லி கூப்ட்டாங்க டெய்லி வாக்கிங் போறப்ப அவுங்க வந் டில கூப்பிட்டு போவாங்க அங்க போய் நா மட்டு என்ன பண்ணுவன்னா அவுங்க ஒரு ரெண்டு ரவுண்ட் எக்ஸ்ட்ராவே நடப்பாங்க நா ஏ பொண்ண தூக்கிட்டு நடக்கனால திரீ ரவுண்டுதா நடப்ப பெரிய பார்க்கு நம்மளால கொழந்தைய வச்சுட்டு இன்னா கொழந்தைய கீழ விட முடியாது ம் ஓடிருவாங் நா அதனால அந்த அளவுக்கு சின்ன கொழந்தனால அவளுக் தூக்கிக்கிட்டு ஒரு மூணு ரவுண்ட் நடந்துருவே நடந்த இந்த மூண் ரவுண்டு டெய்லி நடக்கறப்பயே எனக்கு ஒடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு நல்லாவு இருந்துச்சு முடிச்சுட்டு அதா காலைல சாப்பாடுதாங்க லேட் ஆயிடு நெஜமாவே எங்க வீட்டுக்காரு ஆ எ அவங்களு அவங்க ஹஸ்பண்டு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கனு நானு எங்க வீட்டுக்கார அனுப்பிட்டு பார்க்குக்கு போறதுக்கே ஒம்போது மணி ஆயிடு
ஓ சேரி சேரி சேரி சேரி
த்து பத்தர ஆயிடு அங்க முடிச்சிட்டு அங்க சின்ன சின்ன எக்சைஸ்லா பண்ணிட்டு வர்ற துக்கு டென் தேர்ட்டி ஆயிடுமா அதுக்கு மேல அங்க ஆ கொள்ளு சூப்பு இது பண்ணுவாங்க கொள்ளு சூப்பு இந்த மாரி நெறைய சூப் வகைகள் ஒரு ரெண்டு மூணு இருக்குமா அது சாப்புடுவோ நல்லா டேஸ்ட்டா இருக்கு ஹெர்பல் சூப் இந்த மாரி நெறை இது வச்சிருப்பாங்க. அதுல அந்த பார்க்கு பக்கத்துலதா கொள்ளு சூ வாங்கி குடுப்போ ஆ இது ஏன் பொண்ணுக்கு இப்டி சந்தோஷமா இப்ப டேஸ்ட் டு நல்லா இருக்குன்னு சொல்ட்டு அதுவு சாப்புடுவாங்க அதுனால ஆமா டென் தேர்ட்டி ஆறு லெவன் ஓ கிளாக் ஆயிடு மார்னிங் இது எழுந்திதுமு அந்த மாரி போறப்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சி நெஜமாவே ஆ எப்டினா நம்ம ஒடம்பு இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்குமான்ற மாரி இருந்துது ஆ ஃபஸ்ட்டு ஆ கா மேரேஜுக்கு முன்னாடி யோகாலா பண்ணிட்டுதா ஆ வேலைக்கே போ க போவோ எனக்கு இப்போ மார்னிங் கரெக்ட் ஃப்வ் தேர்டிக்கு எந்திரிப்போ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு வீட்டு வாசல முடுச்ட்டு நாங்க ரெண்டு பேரு சேந்து நடப்போ வாக்கிங் போய்ட்டு போயிட்டு அங்க ரோட்லயேமு சின்ன சின்ன எ்சைஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து யோகா பண்ணுவோ ஒரு பிப்டி மினிட்ஸ் பண்ணுவோ பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து அவுங்கவுங்க வேலய பாப்போ முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு போவோ இந்த மாதிரியே தா இருந்துச்சே தவிர அந்த டைம்லா ரொம்ப பேக் பெயின் இருந்தா யோகா பண்றப்ப கொஞ்சோ நல்லா இருந்தது ச
ஆ உங்கள மாரி ஏதாவது செட்டு மட்டு கெடக்குதுன்னா நானும் ஐ யோ
ஏங்க நெஜமாங்க இப்பயு நானு அததா எதிர்பாக்கறே யாருமே கெடைக்க மாட்டேங்கறாங்க எனக்கலாம எ ஃப்ரெண்டு் கூட இருக்காங்க ஆனா அவுங்க வே வேற ஊர்ல இருக்காங்களோ நல்லா பே நா கூட சொல்லுவே பேசாம நானு வீட மாத்திட்டு வந்துட்டே நம்ம ரெண்டு பே அவுங்களு கொஞ்சோ வெயிட்டா இருப்பாங்க நானு நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடப்போ அ ஆ ஊரு த்தி பேசக் கூடாதுங்க
அப்புடியா இல்ல நா பேர் சொல்லிட்டுதா இருக்கே நேம் மட்டுந் தா சொல்லல மத்த
பேச்சு வளக்குல வர்றது இந்த ஊர் அந்த ஊர் வருல அத சொல்லிக்கலா இது இந்த மாரி பெர்சனல் டீடெயில்சு ஷேர் பண்ணக்கூடாது
ஆஹ நா ஃபஸ்ட் கால் இருந்து அப்டிதா பேசிட்டு இருந்தே அதனாலதா கேட்டே
பர்சனல் டீட்டெய்ல்ஸ் வேற அவுங்க வந்து பத்தா சொல்ல போனா கொஞ்சோ நியரஸ்ட் வச்சுக்கோங்ளே இப்ப வந்து அவுங்க திருவள்ளூர்ல நாங்க செங்கல்பட்டு இல்ல நாங்க செங்கல்பட்டு தா நாங்க அவுங்க செங்கல்பட்டு நாங்க காஞ்சிபுரம் இந்த மாரி வச்சுக்கோங்க ஹ இந்த மாரி பக்கத்துல தா இருக்கோ ஆனாலு எங்க ஏரியாவுக்கு அவூங்க ஏரியாவுக்கு ஒன்ற மணி நேர டிஸ்டன்ஸு அப்டின்றக்கப்ப நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி போறது இதுக்காக போற மாரி இருக்கு
இல்ல இல்ல சொந்த வீடு வேற கட்டியாச்சு அங்க இங்கய நம்ம இங்க போ நாங்க இல்ல இல்ல இல்ல இல்ல நாங்க நாங்க சொல்றது வந்து வீடெல்லா இருக்குது நா எங்கேயு இந்த ஷிப்ட் விட்டு ஆக முடியாது
அது இருக்கு சொந்த வீடு கட்டிட்டோன்னா நம்ம அந்த மா ரி இது பண்ணவே முடியாது
ஆமா வேண்ணா எங்களுக்கு உன்னொரு சான்ஸ் வேண்ணா உன்னொன்னு வந்து தேடிட்டு இருக்கே நானு எங்க வீ ட்லதா கேட்டுட்ரு க்கே வெள்நா ஏதாவது அ ஆக்சுவலி ஃபாரின் இதுக்குதா அ அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இரு க்காரு அவங்க ஃபாரினர்தா பேசி ட்ருக்கு யூ எஸ் லேர்ந்து பேசி ட்ருக்காங்க அவர் மட்டு அவங்க ஆஃபீஸு அஹ தாஹீர்னு அவங்க பேரு ஆக்சுவலி யு எஸ் ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க அவங்க மட்டு மனசு வச்சாங்கன்னா கூப்ட்டாங்கன்னா பேசாம அங்க போய் செட்டில் ஆயிருவோண்டா அப்டி ங்கற மாரி இருக்கு எனக்கு ஆ ஒரு சான்ஸ் மட்டு கெடைச்சதுன்னா போயிருவோங்க நாங்க ஆ ஆமாமா அதுதா அது என்னங்கறாங்க ஒன் லேக் ப ஒன் குரோர் பக்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணு அப்டிங்கற மார இ ருக்குது இங்க இருக்கறதே கம்ஃபர்டபிளா இருக்குது சேலரி அவுங்களுக்கு ஆனா ப ட் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு அப்டினா அந்த கம்பெனிகார இன்வெஸ்ட்மெண்ட்பண்ணி எப்டி கூட்டிட்டு போவா ஒன் க்ரோர் க்கு அது அது இப்பிடி பண்ண முடியாது அப்டி ங்கற மாரி நெனைப்பா
அது இருக்கு இல்ல இல்ல ஃப்யூச்சர்ல செட் ஆகுங்க கண்டி நீங்க அப்டி போனா அங்க போனா நீங்க எப்டிங்க இதாகுன் சொல்றீங்க
ன் அங்க எதாவது ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் கெடைக்க சான்ஸ் இருக்கோ அப்டிங்கிற நானு
ஆ ஏங்க எங்க இருந்தாலு நமக்கு அமையணுன்னா எ ங்கனாலு
அதுதா சொல்ற அந்த மாரி ஆளுங்க கெடைக்கு அங்க வ அந்த அந் நம்ம அப்புறோ அங்க ரெண்ட்டலுக்குதான போ வோ அந்த மாரி கெடைக்க சான்ஸ் இருக்குமோ அப்டின்
அ நான் நா நா நெஜமாவே பழைய எடத்துலா பழைய எடத்துலல்லா இருந்தப்ப எனக்கு கெடச்சாங்க இப்
இப்போ சேரி இந்த மாரிதா செட் ஆகல ச நம்மளுக்கு டான்சிங்தா இன்ட்ரெஸ்ட் ப க்தல ஏதாது டான்சிங் கிளாஸ் இருக்கா அப்பிடின்னு விசாரிச்ச விசாரிச்சதுல இருக்கு அப்பிடின் சொன்னாங்க அவுங்க விசாரிச்சி த் இதுல வந்துட்டு கொழந்தைங்க ஒரு பேச்சுவேர் இட்ராங்க லேடிஸ் பேட்சி வரு வாங்க அப்பிடின் சொன்னாங்க சேரி லேடிஸ்வராங்க அப்பிடியே ரெண்டு மூணு பேர் வர்றங்க அப்பிடின்ட்டு அப்பிடி பேசிட்டு இருந்த மறுபிடியு ஒரு டூ டேஸ் கழிச்சி பேசுனா அவுங்க என்னங்கறாங்க லேடிஷ்க்கு ஒருத்தருக்கு ஒருத்த சையாக்குது எனக்கு தனிய சொல்லி குடுங்க அப்பிடிங்கறாங்க மாட இந்த செட்டல்லா நம்மளுக்கு செட் ஆகாது ஐயோ எல்லா கும்பலா இருந்தது ஆ ஜாலியா இருக்கு அவுங்க என்னடா ஷையா இருக்கு அப்பிடிங்கறாங்க ஆ நா அதனால சேரி போ ஓகே மறுபிடியு கேட்டிருக்கே கொழந்தைங்களோடையே நா மிங்கலாயி க்கிறங்க இவுங்க கூட பேசாம இருக்கறக்கு அதுக்கு கொழந்தைங்க கூட கூட மிங்க் மிங்கலாய் எந்துக்கலா சையா இருந்தா ஒண்ணு ஃபீல் பண்ண முடியாது
ஏங்க டான்ஸ்ன்னு போயிட்டா அங்க வந்து அதெல்லா பாக்கவே கூடாது து பிளஸ் சின்ன பசங்களோட விளையாடற இப்பதா நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கு பெரியவங்களோட இது பண்றப்ப நம்ம அதெல்லா பாக்கவே கூடாது அ அப் தனியா சொல்லி த்தர்றாங்கன்னா அது தேவயில்லாம இது தானங் த நமக்கு
ஆமா இப்போ கூட்டமா சேந்து ரெண்டு மூணு பேர் சேந்த ஆளும சே நாங் கூட பரவாயில்ல நம்ம ஊர்ல இப்பிடி இருக்காங்கள சேரி லேடிஸ் இருக்காங்க கொஞ்சோ இந்த அதாவது ஒரு இப்ப வந்து ஒரு ஏரியா இப்ப வந்து என்ன சொல்றது ஒரு ஹை என ஏரியா இப்ப பேங்களூர் எல்லா தெரியுங்களா உங்களுக்கு பேங்களூரு பேங்களூர் வந்து சிவாஜி நகருங்கள் ஒரு சீப் அன் பெஸ்ட் டஸ்சு கிடையா இதுவே வந்துட்டு இது எலக்ட்ரானிக் சிட்டி அந்த மாரி போனீங்னா ஹையஸ்ட் அந்த மாரி அந்த மாதிரி இருக்குறது தெரியுங்ளா ஆ இப்போ வந்து நம் இந்த நாவ இருக்குறது கொஞ்சோ ரூரலா இருக்கு இந்த ஏரியால டான்ஸ் பிளஸ் கிடைச்சது பெருசு அது ஆளுங்கக்கு இருக்குறது பெருச அப்டின்னு நெனச்சா அந்த ஆளுங்க அப்டி இருக்காங்க அப்டிங்கும்போது நம்மளுக்கு ஒரு அத தானே இருக்கு ஆ அப்றோ எப்டி போய் அவுங்க கூட ஜாயின் பண்ண முடியு அப்டின்னு தோணு